ஹாய்
சொல்லுங்க சிஸ்டர்
அ எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே பைய தூங்கிட்டானா
ஆ சின்ன பைய தூங்கிட்டா பெரிய பைய ஸ்கூல் போய்ட்டா
அதா ஃப்ரீயா இருக்கீங்களோ
ஆமா சிஸ்டர் அதா உங்ககிட்ட பேஸ்லானு கால் பண்ணே அ நீங்க என்ன பண்ணீட்ருக்கீங்க
நானு எ ரெண்டு பசங்களயு ஸ்கூல் அனுப்பிட்டு ஃப்ரீயா வந்து உக்காந்தாச்சு சோ அதா ஃப்ரீயா இருக்கோ கே பேசலா அப்டின்ட்டுதா பண்ணே
ஓகே சிஸ்டர் பேஸ்லா என்னா பேஸ்லா என்ன சமையல் பண்ணீங்க
ஆ மார்னிங் வந்து லெமன் ரைஸ் பண்ணி குடுத்தாச்சி ஆ இல்லல் ல இங்க பிளான் இருந்துச்சு பட்
அ சிஸ்டர் எதோ பேக்ரவுண்ட்ல நாய்ஸா இருக்கு என்னாச்சி
பேக்ரவுண்ட் நாய்ஸா இருக்கு
ஆமா சிஸ்டர்
இல்லியே
வைப்ரேட் ஆகற மாரி சவுண்டு கேக்குது
ஆ அ இல்ல இல்ல அது என்னன் தெர்லியே வைப்ரேஷன் வைப்ரேஷன் மோட்ல போட்ருக்க அதுனால அப்டி இருக்கோ என்வோ தெரியல.
ஆ ரொம்ப வைப்ரேஷன் சவுண்டாவே கேக்குது.
ஐயோ என்னன் தெரிலியே.
ஓகே சிஸ்டர் அது என்னன் பாத்து சரி பண்ணிக்கோங்க.
ஆ சேரி சி ஆ ஓகே சிஸ்ட. அப்புறோ ரசம் பண்ணி உருளக்கெழங்கு ஃப்ரை பண்ணி குடுத்தம்ச்சாச்சி. காலைல தோச சட்னி.
ஓகே.
இப்ப மீன் வாங்கிட்டு வந்திருக்கே.
நல்ல விஷ்யம் மீ
மீன் மீன் மீனு அ அப்புறோ அந்த நெத்திலி மீன் இருக்குல்ல சங்கரா மீனு நெத்திலி மீனு கிருக்கே.
ஆமா சிஸ்டர் ஓகே ஓகே. மீனு நீங்களே கிளீன் பண்ணி நீங்களே சமச்சிருவீங்க.
இல்ல இல்ல கிளீன் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டே. நம்ப கிளீன் பண்றது கொஞ்சோ கஷ்டமாருக்கு.
ஓகே சிஸ்டர். ஒகே சிஸ்டர் ஆ இங்கவ் இ ரொம்போ சிம்பிள்தா புளிசாதோ ஆ.
ஹலோ? ஆ கேக்குதா சிஸ்ட? அய் என்னன்னு தெரியில.
வைப்ரேட் வைப்ரேஷன் ஆயிகிட்டேருக்கு.
வைப்ரேஷன்ல இது ஆகுதா?
ஆமா வைப்ரேஷன் சவுண்ட்டு தா கேக்குது.
ஓகே ஓகே. என்னன்னு தெரியிலையே எதனாலன்னு தெரில.
ஓகே சிஸ்டர் ஆ நா புளிசாதோ செஞ்சே பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சே. மதியத்துக்கு தயிர் சாதோ செஞ்சிக்கலான்ருக்கே.
சூப்பர் இன்னிக்கு வெரைட்டி ரைஸ்ல முடிச்சாச்சி.
ஆமா சிஸ்டர் அ நாளைக்கி எதாவது கொழம்பு வெச்சுக்லா.
சே சேர் குட்டி பையனுக்கு?
குட்டி பையனுக்கு சமையல் பண்றத்தா பெரியப் பெரிய டாஸ்கா இருக்கு என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டுது.
கரெக்ட்டு தா நீங்க ஷெட்யூல் போட்ற வேண்டியத் தான.
ஷெட்யூல் நா நமக்கு எப்போதுமே ஷெட்யூல் போட்டம்னா அத ஃபாலோ பண்ற பழக் கோ கெடையாதா அதுனால அது போட்றதே கெடையாது. அப்பப்ப என்ன தோணுதோ அ அதுபடி போயிட்டே இருக்க வேண்டியதாருக்கு.
போயிட்டே இருக்கது கரெக்ட்டு தா.
ஆமா சிஸ்டர். ஒரு ஷெட்யூல் போட்டம்ன்னா அதுக்கு வந்து எல்லாமே ஒத் துழைக்கணு நேரோ சுச்சுவேஷனு நம்ம ஒடம்பு இம் எல்லாமே ஒ த்துழச்சா அத ஃபாலோ பண்ண முடியு ஒருன்னு ஒரு ஒரு நாளை க்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கு எல்லாமே எத நம்பி நம்ம ஷெட்யூல் போட்டு அத ஃபாலோ பண்ண முடியு. அதனால நா ஷெட்யூலே போட்றது இல்ல.
ஓ சரி தா.
ஆனா ஆச தா சிஸ்டர் ஷெடுல் போட்டு அத ஃபாலோ பண்ணி அழகா டி வி ல காட்ற மாதி தி லைஃப்ப வாழ்ணுனு ஆச தா எதுவுமே பண்ண முடியல ஆமா நேத்தி எப்டி சிஸ்டர் போணுச்சி
ஆ நேத்தியா சிஸ்டர் நேத்தி வந்து இங்க நார்மல் அஸ் யூஸ்வல் நேத்தி இது கொஞ்சம் மழ வேற பெஞ்சிச்சி கொஞ்சோ கூலிங் க்ளைமேட் ஆ இருந்துச்சி அ மத் டன் வேற எடுத்திருந்தோ எல்லாருக்கு கோல்டா இருந்தச்சி சரி சூப் வச்சி குடுக்லா அப்டின்னு சொல்ட்டு மட்டன் எடுத்து மட்டன் கொழம்பு ஃப்ரை
ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் சண்டேன் சொல்றாங்க சண்டே தா ஒர்க் அதிகமா இருக்குல்ல
ஆமா அன்னைக்குதா ஒர்க் ஒரு பயங்கரமா இருக்கு
ஆமா சிஸ்டர்
லீவ் எல்லா கெடையாது நமக்கு
ஆமா சிஸ்டர்
அ அதனால அப்டியே போயிடுச்சி நீங்க நீங்க நேத்து என்ன பண்ணீங்க
நேத்து நா சிக்கன் தா சிஸ்டர் ம் மட்டன் வாங்கல எனக்குமே கோல்டா இருந்துச்சி கிளைமேட்டு மாறி மாறி இருக் தி இந்த டைம்ல மட்டன் சாப்ட்டா கண்டிப்பா ஏதாவது கோல்டுல விட்ருன்ட்டு நா சாப்பிட்ல அவங்க மட்டன் வாங்குறன் தா சொன்னாங்க வேண்டான் சொல்லி ம் பையனு சிக்கன் சிக்ஸ்டி பைவ் வேணுன் சொல்லி கேட்டா
ஆ
ம் அதனால கொஞ்சோ பிரியாணி செஞ்சி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சி சிக்கன் கிரேவி பண்ணுன
அதா சூப்பர் காம்பினேஷன் முடிஞ்சிருச்சே
ஆமா சிஸ்டர் முடிஞ்சிருச்சி அந்த கிரேவிய வச்சி நைட்டு தோச ஊத்தி சாப்ட்டாச்சி
ஆ டூ இன் ஒன் ப்ராசஸ் முடிச்சாச்சி நாங்க
ஆமா சிஸ்டர்
இந்த கிரேவில்லா எப்டி சிஸ்டர் பண்றீங்க ரெசிபி இருக்கா ஏதாவது நியூவா
அ ஆ நியூவா இல்ல சிஸ்டர் அஸ் யூஷ்வல் தா நா சொல்ற நீங்க எப்டி பண்ணுவீங்கன்னு எனக்கு அப்புறோ சொல்லுங்க நா சும்மா எப்டி பண்ணன்னா ம் எண்ணெயை ஊத்தி ஆ கொஞ்சோண்டு பட்ட கொஞ்சோண்டு பிரியாணி எல போட்டுக்கிட்ட லைட்டா ஆ அதிகமாலா போட மாட்ட ஓவரா ஃப்ளேவரா இருந்தா எனக்கு புடிக்காது ஆ லைட்டா போட்டுட்டு் வெங்காயோ நல்லா வதக்கி கொஞ்சோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளிய வந்து தக்காளில அ கொஞ்சோ மெளகு ஜீரகோ பெருஞ்சீரகோ கொஞ்சோ தேங்கா எல்லாத்தையு வச்சி அரச்சி ஆ அத போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு அந்த சிக்கன வந் து மின்னாடியே க்ளீன் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூளும் தயிரும் போட்டு கலரி வச்சிருந்த அத அப்படியே தூக்கி அதுல போட்டு நல்லா வதக்கிட்டு அதுவே சிக்கன்லயே கொஞ்சோ தண்ணி விடுங்களா அது எந்த அளவுக்கு தண்ணி ஆகுதுங்கறத நா கவனிச்சிட்டு அதுக்கப்றோ கொஞ்சோண்டு அந்த மிக்சி ஜார்ல உள்ள த இதுலயே தண்ணிய ஊத்தி கழுவி ஊத்தி ஆ உப்பு போட்டு நல்லா வேக வச்சு அதுக்கப்பறோ லாஸ்ட்டா கொத்தமல்லி தழைய போட்டு எறக்குவே ஒரு மாரி நல்லா இருந்துச்சு சிஸ் ஸ்டர் நேத்தி என்னமோ கட கடன்னு பண்ணுன மாரிதா இருந்துச்சு டேஸ்ட் நல்லா வந்திருந்துச்சு
அதா நம்ம எப்ப அவசர அவசரமா செய்யறோமோ அப்பதா சூப்பரா இருக்கு நீங்க பாத்து பக்குவமா பண்ணுங் க அன்னைக்கு சொதப்பிடு
ஆமா சிஸ்டர் ஆமா நீங்க சிக்கன் கிரேவிலா வச்சிருக்கீங்ளா
ஆ கிரேவி வச்சிருக்கோ சிஸ்டர் நா வந்து எப்டின்னா அதே நீங்க சொன்ன ப்ராசஸ்தா கொஞ்சொ டிஃபராவு நா நா என்ன பண்ணுவே ஃபஸ்ட் எண்ணெ பட்ட கிராம்பு லவங்கம் ஏல எல்லாத்தையு போட்டு தாளிச்சுட்டு வெங்காயொ தக்காளி கருவேப்புல எல்லா போட்டு தாளிச்சுட்டு
ஓகே
ஆ பச்ச மொளகால்லா போட்டு அதுக்கு வதங்கினதுக்கு அப்பறோ நா அந்த சிக் கன் வந்து சிக்கன் போட்டுட்டு அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கிட்டு மஞ்ச தூள் இதெல்லா போட்டுட்டு வதக்குனதுக்கப்றோ ஆ அந்த சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா சிக்கன் மசாலா நா கடைலதா ரெடிமேட்தா வாங்கியிருக்கே அதனால டோ அப்பறோ நம்ம வீட்டு கொழ வீட்டு கொழம்பு மொளகாத்தூள் இருக்குல்ல அதுக்
ஆமா
போட்டு மிக்ஸ் பண்ணிக்ட்டு அதுலயே கொஞ்சொ தண்ணி ந்து ஓரளவுக்கு சிக்கன் வெந்ததுக்கப்புறோ நா வந்து அப்றமா தேங்கா மிளகு ஜீரகோ கசகசா முந்திரி இது எல்லாத்தையு அரச்சு அதுல பாலா புளிஞ்சு ஊத்திருவோ
ஓகே ஓகே
கொ அந்த கொ அது ஒரு கொதி வந்ததுக்கப்றோ கொத்தமல்லிய போட்டு எறக்கிடுவோ அம்மா வீட்டு ப்ராசஸ்
ஓகே சிஸ்டர் நானு கேள்வி பட்ருக்கே இந்த கசகசா முந்திரி போட்டு அரச்சு போடுறது அது கொஞ்சொ கிரேவி கொஞ்சொ நெறைய குடுக்கு டேஸ்ட்டு குடுக்கு கொஞ்சொ கிரேவி திக்கா கெடைக்குன் சொல்வாங்க ம் எனக்கு இந்த முந்திரி எல்லா அதிகமா இதே மாரி யூஸ் பண்றது கொஞ்சொ மனசு வர ராது
இல்லன்னா பொட்டுக்கடல யூஸ் பண்ணிக்கோங்க அ நம்ப நாம்ப எப்பொழுதும முந்திரி வச்சுக்கிட்டேலா இருக் அ இருக்கறது இல்லல வாங்கனா ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சோ ஒரு இரு இருவது நாள் வரைக்கு இருந்துச்சுன்னா அடுத்த பத் து நாளு வந்து காலியாயிரு அதா அது பசங்க ரொம்ப மோசோ அந்த பத்து நாளுக்குள்ளேயே எல்லா காலி ஆயிரு
காலி ஆயிடு என்னோட பைய இந்த முந்திரி பாதாம் நட்ஸு எதுவுமே சாப்ட மாட்றா சிஸ்டர் நானு எவ்ளவோ கெஞ்சுறே சாப்டவே மாட்றா என்னனே தெர்ல நல்லாதா இருக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் அவனே வந்து சொல்றா அம்மா எ ஃப்ரெண்டு முந்திரி எடுத்துட்டு வந்தா எ ஃப்ரெண்டு நட்ஸ் எடுத்துட்டு வந்தானு ஒ அவனுக்கு குடுத்தா சாப்ட மாட்றா இது சாப்புடுப்பா கால் வலிக்குது கால் வலிக்குதுன் சொல்ற அப்ப தாப்பா ஸ்ட்ரேன்தா இருக்கலான் சொன்னா அ அ எனக்கு வேண்டா அப்டின்றா ஃப்ரூட்ஸ் ஆது சாப்புடுன்னா அதுவு வேண்டா அ இல்லாததா கேக்குறா ஸ்ட்ராபெரி வாங்கி குட சாப்படுறங்கறா இவனுக்கு இந்த ஆப் பிலே புடிக்க மாட்டுது ஸ்ட்ராபெரி அவனுக்கு புடிக்குமா அது வந்து புளிக்குல்ல அ அது சொன்னா அவனுக்கு புரிய மாட்டுது அந்த அந்த கலர பாத்துட்டு அந்த அதோட ஸ்டக் ச்சர பாத்துட்டு எனக்கு அது வாங்கித்தானு கேக்கறா
அட்ராக்ஷனா இருக்கு அது யூடியூப்ல நல்லா பாத்துருப்பாங்க நறைய அதனால அதுல ம் நீங்க என்னா இப்ப பையனுங்க ரெண்டு பசங்களுக்கு நீங்க எப்படி இருந்தாலு இப் இட்லி ஊத்துவீங்க இட்லி தோசமாவு ஊத்துவீங்கல்ல அப் அப்ப என்னா பண்ணு உங்களுக்காக மட்டு நீங்க தனியா அந்த முந்திரியு பாதாமயு நா அப்படித்தா கொழந்தைல இருக்கும்போது பையல்லா பைய பாப்பாக்குலா அவங்களுக்கு குமே அரைப்ப தெனைக்குன்னா டூ டேஸ்க்கு ஒன்சு மாவு அரைப்ப பசங்களுக்கு மட்டு மி க்சீல போட்டு அரச்சிப்ப நமக்கு தனியா அரச்சிப்ப அப்படி இருக்கும்போது அதே நா என்ன பண்ணுவேன்னா முந்திரியு பாதாமு எதோ ஒரு ஒரு அ அஞ்சுஞ்சு பீஸ் எடுத்து அத ஊற வச்சி அது போட்டே அரச்சிருவ மிக்ஸிலே இட்லிலே இட்லி மாவுலயே அர
மாவுளேவா ஓகே ஓகே
அ மாவுலே அரச்சிட்டீங்கன்னா அந்த பாதாம் மட்டு ஊருனா அந்த தோல எடுத்துட்டு நீங்க அத போட்டு அரச்சிக்கலா அச்சுட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஈஸியா போயிடு எப்படின்னா உங்களுக்கு தேர்னு அவ்ளோதா நம்பளுக்கு அதா எப்படி இருந்த நா அவுங்க அவுங்க இப் இப்படி மாவுள தோசையா சாப்ட்டா என்ன எப்படியு
கொஞ்சோ வாய்ஸ் பிரேக் ஆவுது சிஸ்டர்
பேக்கறதா அ ஹலோ
ம்மா கட்டாய் கட்டாய் கேக்குது ஆமா ஆ இப்ப கேக்குது
அ அதா அத மாரி நம்ப யூஸ் பண்ணிக்கலா ஹலோ கேக்குதா சிஸ்டர் ஹலோ
ஆ ஓகே சிஸ்டர் இது நா நல்ல ஐடியா ட்ரை பண்ற
ஆ ஓகே சிஸ்டர் நீங்க ட்ரை பண்ட்டு சொல்லுங்க அ என்னன்ன பாத்துட்டு வந்துற இது எதோ பிரேக் ஆகுதுங்கி றீங்ள நெட்ஒர்க் இஷ்யுவா என்னன் பாத்ட்டு வந்துற ஓகே ம் பாய்
திரும்ப கூப்புடுங்க ம் பை
ஆ செரிங் ம்